ஆ
ஹலோ
ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது
நல்லாருக்கீங்ளா
ம் நா நல்லாருக்கே நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சிஸ்டர் இதுக்கு மின்ன நீங்க என்ட்ட பேசிருக்கீங்ளா
ஆ நா பேசியிருக்கே
ஐ மீன் உங்ளுக்கு நாகர்கோயிலா
இல்லல்ல ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு தெரியு
அப்டியா இல்ல இதே வாய்சுல எங்க என்ட ஒரு பொண்ணு பேசிச்சு அதா நா கேக்குறே
அப்டியா இப்போ இல்ல முன்னாடி பேசுனே ஆ நியா
ஆமா ஆ நீங்க ஆனா எனக்கு நீங்க கிறி கிறிஸ்டினா முஸ்லிமா
ஹிந்து
இந்துதானா ஓகே ஓகே எனக்கு இந்த முஸ்லிம்ல ஒரு பொண்ணு என்ட்ட பேசிச்சு அந்த பொண்ணோட வாய்ஸு இதே போலதா இருந்துச்சு நா வந்து ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ண நம்பர் வேற இது வேற நம்பர் யூஸ் பண்றே
சேரி ஓகே ஓகே ம் சாப்டீங்ளா
ஆ சாப்டே சிஸ்டர் நீங்க சாப்டீங்ளா
இல்லெல்ல செவனோ க்ளாக் தான ஆகுது இன்னு கொஞ்சோ ஒரு எயிட் ஓ கிளாக் போல
பொட்டாசி நைட்டுக் க்கு லேட் ஆவு சிஸ்டர்
ஆ ஹா மதியம் நானு சாப்டே
நைட்டு கொஞ்சோ ரொம்ப லேட் ஆகு அங்க ஹோட்லு வச்சுருக்கோமா அங்கருந்து சாப்பாடு எட்த்துட்டு வருவாங்க
ஓகே ஓகே இன்னிக்கின்னா சிக்கனா மட்டனா
இன்னக்கி ஃப்ரை டே ஸோ அன்னால நான் வெஜ்ஜு
வெஜ்ஜு தக்காளி ச நானு தக்காளி சாதோ செஞ்சே இன்னக்கி
நா செய்யல
அப்டியா நா இன்னக்கி செஞ்சே மார்னிங்கே செஞ்சு வச்சு ட்டே
ஒர்க் போறீங்ளா ஒர்க் போறீங்ளா
ஆமாமா அன்னால நா காலைலயே செஞ்சுட்டு போனே ஆனா பாருங்க மறந்துட்டு போயிட்டே எடுத்துட்டு போறதுக்கு இல்லல்ல அன்மேரிட்டு தா
தம்பியுண்டு ஒங்ளுக்கு கரெக்டா
இல்ல தம்பியில்ல அது மாமாவோட பையே
அப்டியா எதோ அந்த கால்ல பேசும்போது இதா என்க்கு கொஞ்ச கொஞ்சொ ஸ்ட்ரைக் ஆகுது
ஓகே ஓகே ஓகே
சொல்லுங்க இன்னக்கி என்ன டாபிக் பத்தி பேசலா
அன்னால மார்னிங்கே செஞ்சுட்டே செஞ்சுட்டு நா எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டே ஆனா ச பசிச்சது ஆனா இன்னக்கி ஹோட்டல்லே சாப்ட்டாச்சு
ஓ அன்னால இன்னக்கி செலவுதா போ மதிய சாப்பாடப்ப செலவுதா
செலவு தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னக்கி போயாச்சு இன்னக்கி ஒரு வேல இந்த தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க சாப்பறதுக்கு
ஆ செர் சே
ஷேர் பண்ணிக்காச்சு சாப்டது
ம்
ம்
ஓகே ஓகே சோ ஒங்களுக்கு சிக்ஸ் ஓ க்ளாக் தா வொர்க் முடியுமா
இல்லல்ல எனக்கு முன்னாடியே முடிஞ்சிரூ நா கொஞ்சோ லேட்டா தா வந்த இன்னைக்கு கொஞ்சோ இன்னு கொஞ்சோ வெளில தனியா வேல இருந்தது அதெல்லா முடிச்சுட்டு வந்தே பாத்தா மழ வந்துருச்சு இங்க
இங்க நல்லா மழயாதா இருக்குது
ஹா இங்க மழ வந்து இப்ப நின்னுர்ச்சு சும்மா சாரல் மாரி வந்தது அதுக்
ம்ங்க நல்லா மழ பெய்து எங்க ஏரியால கால்லருந்துட்டே மழ வரு மழ வரு குளிச்சிர்லானு பாத்தா குளிஸ்சி முடிச்சதுகப்ரோ இப்பதா மழ வந்திருக்கு இதுல சைக்கால் பேஸ்லாமா இப்ப நா நீங்க பேஸ் முடிஞ்சதுக்கப்ரோ நா கால் பண்ணவா ஆ க்கே ஓகே
அ ஓகே
ம் அப்ரோ சொல்லுங்க
நைட்டு என்ன லேட்டா தா சாப்புடுவீங்க டெய்ல் டெய்லியுமெ லேட்டா தா சாப்டுவிங்ளா
டெய்ரி என்னா பொரோட்டா இதாகருக்குது சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ்
இதா ம் தோச இட்லிலா சாப்ட மாட்டிங்களா
மானிங் டெய்லியு தோச தா இருக்கு ஹோட்டல் சாப்பாடு மானிங் டெய்லியு ஹோ க்கு ஆ
செரி ஓகே ஓகே
அனால மார்னிங் எந்திரிச்சா போது
செரி செரி செரி செரி
அப்றோ சொல்லுங்க உங்க வீட்ல நீங்க மட்டு்தானா
இல்ல இப்பப்ப நானு தம்பியு மட்டு தா இருக்கோ அம்மா இன்னு வரல இனிமே தா வருவாங்க.
ஒர்க் போறாங்ளா அம்மாவு
ம் ஆமா போயிருக்காங்க இன்னு வரல வருவாங்க வந்ததுக்கப்ரோ அம்மாவுக்கு சாப்பாடு செய்யணு நா மட்டு இருக்கரால இத செஞ்சுக்க மாட்டே சும்மா இருக்கிறத சாப்டுப்பே
ஒ அப்போ நீங்க மானிங் சாப்பாடு வச்சுட்டு போமாட்டீங்களா
எதுக்கு
மார்னிங்கே நைட்டுக்கு சேர்த்து சாப்பாடு வைக்க மாட்டீங்ளானு
ஆ இல்லல்ல நைட்டுக்கு தனியா செஞ்சுப்போ மதியோ பண்ணோன்னா நைட்டுக்கு வைச்ப் இப்போ மார்னிங் பண்ணா மதியம் மதியத்தோட தா நைட்டுக்கு வராது.
அப்பன் அப்பாவு ஒர்க் தா
ம் பசங்கல்லா ஸ்கூல் பொய்ட்டு வந்துட்டாங்களா அ ஆமாங்கே ஓகே ஓகே ஓகே இங்க தம்பு அம்மோட தம்பி பையனு கா அவன் ஸ்கூல் பொய்ட்டு இருக்கா அதா ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தே படிக்க சொல்றதுக்காக
அவனு உங்க வீட்லதா இருக்கானா
சின்ன புள்ளருந்து வருவா வீட்டுக்கு புரியல
மாமாக்கு வீடு கிட்டையோ
அவ் கொஞ்சோ தூரோ பட் இது வ வருவாங்க லீவ்க்கு மட்டு வருவாங்க
அதுனால
ஆ
எ நாளைக்கு லீவாருக்கு
ஆ நாளைக்கி லீவு அதனால ஜா இன்னைக்குமே போகல அது வீட்ல தூங்கியாச்சு இன்னைக்கி போகல இனிமே திங்கேனின்னே எப்ப போறது இனிமே திங்ககெழம தா
ம் சர் நைட்டுக்கு என்ன வெப்பீங்க
நைட்டுக்கா சாதொ இருக்கு சாதொ இல்லாட்டி தோச ஊத்தணு தோச ஊத்தி சட்னி சட்னி பண்ணணு எனக்கூ தக்காளி சட்னி பண்ணணுனு நானு ரெண்ட் நாளா நெனச்சிட்ருக்கே மீன் கொழம்பு இருந்துச்சா மீன் கொழம்பு போட்டு சாப்பிட்டாச்சு நேத்து காலைலக் கு தக்காளி பண்ண தக்காளி சாதம் பண்ணம் போது அதுலயே தொக்கு வந்துச்சு அதையே தோசைக்கு வச்சுக்கிட்டே கொஞ்சோ எடுத்து ம் கம்மியா இது போட்டு எடுத்துக்கிட்டே அதானால இப் இப்போ ச சட்னி பண்லான்ட்டு இருக்கே
மார்னிங் டெய்லியுமே தோச தா இருக்குமா ஹோட்டலந்து தோச சாம்பார் சட்னி
இல்லல்ல அப்பிடி இருக்காது ஒங்களுக் சொல்றீங்ளா
ஆ இங்க வந்து எங்க வீட்ல அப்டிதா இருக்கூ அதனால நைட் ட்டுக்கு நான் ரொம்ப தோச ப்ரிப்பர் பண்ண மாட்டே ஏன்னா காலையிலயே சாப்டது இதா இருக்குமா அதனால் நைட்டு பரோ ட்டா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கொத்து பரோட்டா அந்த மாரி எதாவ்து
ஓகே ஓகே ஓகே டெய்லிக்கூ வித விதமாக கொண்டுட்டு வருவாங்களா இல்ல ஒரே மாரி கொண்டுட்டு வருவாங்களா
டெய்லி விதவிதமா என் ஹஸ்பண்டுக்கு புதுசா இல்ல என் மாமனாரு எதாவ்து புதுசா செய்து குடுத்துருவாங்க
ஓகே ஓகே ஓகே
அதனால் ப்ராப்ளம் இல்ல
ஆ நா இப்ப ஸ்கூலுக்கு போம்போது இந்த சாதொல்லா பண்ணுவோல்ல இந்த லெமன் சாதொ புளி சாதொ ல்லா அப்டி பண்ணும்போது காலைலை க்கூ அதே காலைலைக்கும் மதியதுக்கும் ரெண்டுத்துக்குமே அதே வச்சுட்டு நைட்டுக்கு மட்டு வேற பண்ணிக்கிறது
ம் அந்த மாதிரி
ஆமா
சேரி சேரி இங்க நாங்க வந்து மதியானத்துக்கு மட்டுந்தா சமை இப்ப ஏன்னா நைட்டுக்கு நாங்க வெளியே சா கடையில சாப் கொண்டறதுனால மத்தியானத்துக்கு மட்டு கரெக்டா ஃபிஷ் வாங்கீர்பாங்க
மதியொ நான்வெஜ் தா மோஸ்ட்லி பண்ணுவீங்க
ஆமா ஃப்ரைடே டியூஸ்டே தா நாங்க வெக்க மாட்டோ நான்வெஜ்
ஓகே ஓகே ஓகே ஃப்ரைடே எடுக்க மாட்டீங்ளா
ஆமா இங்க எங்களுக்கு மீனெல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாவே கெடைக்குமா அதனால
ஓகே ஓகே ஓகே இங்க எங்க மோஸ்ட்லி அம்மா வந்து சண்டே எடுப்பாங்க சண்டே இலாட்டி அவுங்களுக்கு என்னைக்கி தோணுதோ அன்னைக்கி ஃபிஷ் வாங்ட்டு வந்துருவாங்க எனக்கு இந்த கொளத்துல எல்லா புடிப்பாங்கல்ல மீன்னு
இங்க எங்க ஏரியால கொளத்து மீன் கெடயாது நாங்க ஃபுல்லுமே
கடல் மீன் தா எனக்கு வந்து கொளத்துல புடிக்கிற மீன் வந்து ரொம்ப புடிக்கும் அதுல வந்து அம்மா பண்ணும் போது இன்னு ரொம்ப சூப்பரா இருக்கூ அது
எனக்கு கொளத்து மீன்ன இங்க நாங்க பிடிப்போ ஆனா மேக்சிமோ யாருமே அவ்வளவா சாப்ட மாட்டாங்க எங்கள இங்க ஃபுல்லா அடிப் க்கடி வரது வந்து கடல் மீன் தா நாங்க வெலைக்கி வாங்கி சாப்றது பெஷல் கிளாஸ்தா
போய் வாங்கிப்பிங்ளா இல்ல வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி
கொண்டூ வருவாங்க கடையில போய் வாங்கலா
ஆ முன்னாடி இங்க கொண்டுட்டு வருவாங்க நாங்க நாய்க்குட்டி வச்சிருந்தோ அவனுக்கு மீன்னா ரொம்ப புடிக்கூ அந்த அக்கா வந்துட்டாங்கன்னா அவுங்க பின்னாடியே போய் சுத்துவா
ஆ
செரினு அவனுக்கு மட்டு வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி ஃபீஸ் போட்டு தனியா பிளேட்ல களி ஃபுல ஃபுல்லாச்சுன்னா அப்டியே சாப்டுருவா அவனுக்கு ரொம்ப புடிக்கூ ஃபிஷ் குடுக்கறது
சேரி சேரி
ம் அதுக்கப்றோ அப்ப அந்த அக்கா வாழல இவனு எறந்துட்டா
ஓகே ஓகே
ம்
இப்ப மழ பெய்தாங்க
இல்லல்ல ஒரு சும்மா சாஸ்ட் து தூறல் மாரி போட்டது அதுக்கப்பறோ நின்னு போயிடுச்சு இப்ப நப் ஓகேவா இருக் கிளைமேட் வந்து கொஞ்ச க்ள இதாருக் கு மந்தன்னுருக்கு மேபி நைட்டுலெர்ந்து பெய்யலான் நெனைக்
ம் ம்
மழ பெஞ்சாலு நல்லா தா இருக்கு வெயில் தாங்க முடியல அவ்ளோ அனலாருக்கு
ஆ இங்க அவ்ளோ வெயில் இல்ல ம நார்மலா நேத்து மழ பேஞ்சு
இங்க அந்த ஒரு டென்னோ கிளாக் நைனோ கிளாக் ஆனன்னாவே வெயில் வ ஜாஸ்தியா அடிக்க ஆரம் ச்சிருது அது சாய்ந்தரோ ஆறு மணி அது எறங்கற வரைக் கும் சுத்தி அடிச்சுகிட்டே இருக்கு போட்டு
சோ அந்த மாரி வேற சொல்லுங்க ஏ நாளைக்கு ஒர்க் உண்டா
ஆ உண்டு உண்டு அதெல்லா உண்டு
சண்டே மட்டு லீவ்
ஆ சண்டே லீவு அ லீவு தா என்னைக்கு வரு நா திங்ககெழம வரும்போதே என்னைக்கு சண்டே வருன்னு உக்காந்துருக்கணு நா எண்ணிக்கிட்டே இருப்பே ஓகே இன்னிக்கு வந்து வியாழக்கெழம ஆயிடுச்சி ஆமா இன்னிக்கு நெனச்சேனா நா வந்து மறந்துட்டே இந் இன்னிக்கு கெ என்ன கெழம எல்லா மறந்துட் டே பாத்தா இன்னிக்கு வெள்ளிக்கெழம ஆஹா இன்னு ஒரு நாள் தா இருக்கு ஒரு சந்தோஷோ எனக்குள்ள ஒரு நாள் தா ஆஹும் போலா அப்டின் சொல்லிட்டு
சேர் சேர்
ம் ஏனா இந்த மன்த்து லீவே கெடையாது ஜூலைல ஜூலைல லீவே வரா
ஆமா வராதுல்ல மேக்ஸ்மம் ஆகஸ்ட்டு அப்டி என்ன லீவ் இருக்கு ஆகஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே மட்டுந்தா இருக்குது
இல்ல எப்டியாச்சு ஒன்னு ரெண்டு லீவாச்சி கெடச்சுரு பட்டு ஜூலைல லீவே கெடைக்க மாட்டேங்கிது
ஆ ஜூலைல மேக்ஸ்மம் அப்டி எது வராது பாத்
ஆ ஆ வராது எதுவுமே இல்ல ஜீவ் ஜூலைல
னா
மன்த்த மன்த்ல கண்டிப்பா ஒரு எதோ ஒரு லீவ் வந்துரு
ஆ சேர் ஓகே
ஆமா ம் தீபாவளியு சண்டேல வருதா ரொம்போ கொடும அது சண்டேல வருது நா வந் கேலண்டர் கொடுத்த அன்னைக்கே பாத்துட்றது என்னைக்கு தீபாவளின் பாத்தா சண்டே அப்டினு போட்ருக்கு
ம்
ம் வரது சனிக்கெழம வந்தா கூட ரெண் நாள் லீவு அப்டி இல்ல மண்டே வந்தா இப்டி ஒரு ரெண் நாள் லீவு அந்த மாரி இருக்கு பாத் தா வரதே சண்டேல வந்துருச்சி
ம்
சோ அந்த லீவு கேன்சல் ஆயிரு இந்த வர்ஷத்துல இத தீபாவளி லீவ் கெடையாது
நா முன்னாடி ஒர்க் போம்போது அப்டி பாப்பே இப்ப ஒர்க் போ வீட்ல தான அதுனால
ஆ ஆ ஓகே ஓகே ஓ பாப்போ அடுத்த வர்ஷோ திங்கக்கெழம தா வரு நெனைக்கிற லீப் இயர் கெடையாது அப்பன்னா திங்கக்கெழமையா தா இருக்கு
ம் ம்
ம் திங்கக்கெழமன்னா ஓகே சனிக்கெழம ஏதோ சொ சொல்லி லீவ போட்டுட்டனா மூணு நாள் கட கண்டினியூஸா லீவ் வந்துரு ம் இங்க ங்களா லீவ் விடுவாங்க சனிக்கெழம ஒன்னு ஞாயிக்கெழம ஒன்னு திங்கக்கெழம கிரவுடா இருக்குன்னு ஒரு லீவு மூணு நாள் லீவு கொழந்தைங்களுக்கெல்லா
ஓகே திங்களு லீவா
புரியல திங்கக்கெழம லீவ் விடுவாங்க எப்போமே ஏதாது தீபாளிக்கு அடுத்த நாளு லீவ் விடுவாங்க
அப்டியா
ம் ஆமா ஏன்னா கூட கூட்டமா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லா அப்டி கெடையாது இப்போ உட்ருக்காங்க அந்த மாதிரி
சேரி சேரி
ம்
ம்
செரி வாங்க சிஸ்டர் ஹலோ கேக்குதா ஹலோ